சொல்லுங்க மேடம்
என்ன வண்றீங்க
இந்ததே இருக்கோ
ரொம்ப பிஸியா இருக்கிய போலயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு
ஆமா வேற என்ன பண்றது
ஆள் வேற கலராயிட்டே வரியலா
பத்து பதுனஞ்சு வர்ஷமா அழகா பத்து வருச பத்து பதினஞ்சு வர்ஷமா ஒழச்சாச்சு
சேரி
அதா ரெஸ்ட் எடுக்கணுன் முடிவு பண்ட்டே
பேசாம போலீஸ் வேலைக்கு போய்ற்லாம்ல பயங்கரமா இருக்கியளே ஆளு
ம்
ஆ புரியல
போலீஸ் வேலைக்குலா நா போல
ஏ போலா
நம்மளுக்கு தெரியாத விஷ்யத்த போய் எதையு மூக்க நொளைக்க கூடாது
போலீஸ் வேல ஒனக்கு தெரியாம இருக்குமா எப்டி தெரியாம இருக்கு
ஆமா
யாரையாது அடிக்க சொன்னா நல்லா அடிப்பில
என்னா என்ன யோச்சு அடிக்கிறது வந்து நம்ம நம்ம உரிம கெடையாது அது ஆண்டவன் கட்டளை
ஆத்தாடி யார்ரா அது சொல்றது இத ம் சாப்டியா என்ன சாப்பாடு ஆட்டு கால் கொழம்பா வீ்ட்லருந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட்டு ஒடம்ப தேத்திக்கணு ஃபுல்லா அப்பதா அடுத்து ஒர்க் பண்ண முடியு சேரி சேரி சே அப்றோ என்ன சொல்லுங்க
அதே இருக்கோ
ம் அதே இருக்கியே வேறென்ன சொல்லுங்க
எது வேல எது வேல வீட்ல இந்த மாரி பாக்குற எது வேல இருக்கா
அந்த மாரி ஒர்க்கா இருந்தா சொல்றே நா
ம் சேர்
எம் எஸ் ஆஃபிஸ்லா தெரியுமா ஒங்களுக்கு
ம் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்குள்ள வேல இருந்தா போது அதுக்கப்பறோ வேலைக்கு போய்
அ அ அ பாக்றே கேக்
ஒடம்பு சரியாகுர வரையு தனியா ஏத்தும
போய் கேக்குறே கேட்டுட்டு யாரு இருந்துன் சொன்னா இருந்துன் சொன்னாகனா கேக்குறே கம்பூயூட்டர்ல ஒர்க் தெரியுமா
கம்ப்யூட்ரு தெரியு
சேரி சேரி அதா கேக்குறே நா
தெரியுங்க ஆனா கம்ப்யூட்டர்ல ஒர்க் தெரியாதே
அப்டில்லா இருந்தா ஒர்க்கு தரமாட்டாங்க யாரு
அ
கம்ப்யூட்ரு எல்லாருக்குமே பாத்தா அது கம்ப்யூட்ருன் தெரியு உள்ள போய் ஒர்க் பண்ண தெரியணுல்ல
ஆமா
நல்லா யோச்சி வித்ருவ
நம்ம இது நம்மளுக்குனா நம்மளுக்கு வேலயே என்ன தெரியுமா டபக்கு டபக்குனு தூக்கி போடணு ம் ஒழைக்கணு வேர்வ சிந்தனு
இப்ப நா வீட்ல கொண்டாந்து மூடய எறக்கி வச்சர்ரே வந்து தூக்கி தூக்கி போடு
ம் அதுக்கு காசு குடுபிகளா ஏ மா அ அப்பறோ
நீதான ஒர்க்கு கேட்ட ஒர்க்கு கேட்டா வீட் வீட்ல இருந்து கம்ப்யூட்ரு தெரியுமானா கம்ப்யூட்ரு பாத்தா தெரியும்னா அதுல எப்டி வேல தருவாங்க உள்ள போயி ஒர்க் பண்ணாதானே வேல தருவாக ம்
வீட்ல இருந்தே பாக்குற மாரி ஒர்க் கேட்ட
ம்
கம்ப்யூட்ரு தெரியுமான் கேட்டா நா என்ன பண்ண முடியு
வீட்ல இருந்து ஒர்க்னா எனக்கு தெரிஞ்சவற கம்யூட்ருலதே ஒர்க் சொல்வாக வேற எதுல போய் ஒர்க் சொல்றது அ
வீ வீட்ல இருந்தா ஒரு பாக்கெட்டு போட்றது ஒரு பொ
அ
பொட்டு கம்பெனி
ஓ அப்டி கேக்குறீகளா
அந்த மாரி நம்மளுக்கு தகுந்தாப்புலதே கேக்க முடியு நீங்க படுச்ச படிப்புக்கு நாங்க படிப்புனா கம்மி எனக்கு
வரட்டு எங்க அத்தகிட்ட கேட்டு சொல்றே
சேர்
ஆ வெள்ல போய்ருகாக வந்தோனே கேட்டு சொல்றே
ம் உங்கத்த என்ன இங்க மேனேஜரா இருக்காகளா ம்
மேனேஜர் இல்ல அவுகதே வெளில போறாக அவுகளுக்கு தான தெரியு இந்த மாரி வேலேல்லா ஆ எனக்கு லேப்டாப்புல ஒர்க் இருக்கு வேணுனா செய்றீகளா சேத்து வுற்றே
தெருஞ்சா நா சேர மாட்டனா
அ ஹச் டி எம் எல் தெரியணு எம் எஸ் ஆஃபிஸ் தெரியணு அதல்லா தெருஞ்சா சேந்தர்லா
ம் ம்
ம் ம்
எம் எஸ் ஆஃபீஸா
ஆமா
ம்
டைப் பண்ண தெரியுமா தெரியாதா அதுவு தெரியாதா
எனக்கு பேசிக்கே தெரியாது
அப்போ நீங்க ஆம முடிய இல்லைன்னுறக்க இல்லாட்டி கம்ப்யூட்டர் கிளாஸாவது போங்கன்னு சொல்லிறல ம் எத்தினி நாள் ரெஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ணிருக்கா உங்க கால்ல
ல்ல கம்ப்ளீட்டு்
ஞ்சந்தே கம்ப்ளீட் ஆயிடுச்சா கம்ப்ளீட் ஆய் டுச்சு
ஒரு மாசம் ஒன் ஒரு மாசம் இருபது நாள் கம்ப்ளீட் ஆய்ச்சுன்னா ஒரு நுப்பது நாள் இருக்கு நுப்பது நுப்பத்தஞ்சு நாள் இருக்கு
அது அவனு கம்ப்ளீட் ஆனா என்ன வி என்ன ஆப்ரேஷன் கேட்டே
காலுகா
ம் ம் காலுத கால்ல என்ன
ஏசியல்
அப்ன்னா ஏசியல்னா
மூட்ல ஜவ்வு கிழுஞ்சு ஏசியல்னு ஒரு ஜவ்வு இருக்கு மூட்டு கூட
செரிங்க எறும்பு அ அ
அந்த முழங்கால் குள்ள இருக்க ஏசியன்னு ஒரு ஜவ்வு கிழிஞ்சுரூ அத வந்து தைச்சாலு பண்லா அது எதுவு சரி பண்ண முடியாது
ஓ
ம் அது சர்ஜரி பண்ணிதா ஆவனு
ஓப்பனா
ஓப்பனு கிடயாது
அ அ
ஆ இது ஹோல்ஸ் போட்டு பண்றது
சேரி சேரி சேரி
ம்
அதுக்கு மூணு மாச ரெஸ்ட்டா இல்ல ரெண்டு மாசமா
மூணு மாசம்
இப்ப எத்தன மாசோ ஒரு மாசோ கம்ப்ளீட்டு்
ஒன் மாசமா இருபது நாள் கம்ப்ளீட் ஆய்டுச்சு
உக்காந்து எண்ணிக்கிட்டே இருக்க மாரில இருக்கு
ஆமா வீட்ல இருக்க முடியாது நம்ம பண்ணா வேல பாத்தவ போனா வீட்ல இருக்க முடியாது
அ வெளில போய் பழகினா போர் அடிக்குது
ம்
ம் வீட்லதே பிள்ளைக இருக்குங்கள வெளாட வேண்டியதான பேசாம
பிள்ளைக ஸ்கூலுக்கு போய்ருச்சுக
ஆமா ஸ்கூல் தெறந்துருச்சோ ம் இப்போ அம்மா அது
ம்
அ ஆ
வெளில எது தேட்டருக்கு மூவிக்கு போனம்னா கால ஊணி ரொம்ப நேர இருக்க முடியாது
ஆமா இருக்க முடியாது வலி வந்துருல ம்
எல்லாமே இருக்கு பாப்போ
ஏஜ் இருக்கக்கூடிய சீக்கிரமே சரியாகட்டும் சரிய நல்லா ரெஸ் ட் எடுத்துட்டு போய் வேலைக்கு போனாதே நாளப்பின்ன நீ பாக்கற வேலைக்கி
ஆமா
ம் நல்லா ஹெல்த்தியா நல்லா சாப்ட்டு
சாப்டே ஆவனு
அல்சர் பிரச்சன இப்ப பரவாலயா
ஆ பரவால்ல
சேர் சேரி
ஆ
ஆன இப்ப ஒரப்பு சாப்ட்லாமா சாப்டக்கூடாதா
ஒரப்புலா சாப்ட கூடாது இப்பதக்கி மாத்திர டேப்லெட் வேற போட்றல டேப்லெட் வேற புண்ணாவு இது டேப்லெட் போட்டுதே புண்ணாச்சி
அ அ
அ
சேர் சேரி அப்பறோ
அவுலதா
சேர் சேரி நீ போ உடம்ப பாத்துக்கோ உடம்புக்கு நல்லா இருந்தாதே
வொழைக்கிறதே நம்ம உடம்பு காண்டிதே நம்பதே நம்ம உடம்ப பாத்துக்கணு
ஆமா
பர்ஸ்ட்டு நல்லா மென்னு திங்கணு சாப்பாட முழுங்க கூடாது
ம் இங்க எங்க ஒய்பு அடிக்கடி சொல்லுவாங்க நொறுங்க தின்னா நூறு ஆயிசா அந்த மாரி
ஹ அது உண்ம தரு எத்தனா நூறு வயசு
ம்
ஆம்மா அப்பறோ
அது நம்மளுக்கு வேலைபாக்குற அளவுக்கு பசிக்கி என்ன ஆச்சுன்னா பசிக்கு வந்து அவக்கு அவக்குனு சாப்புற மாரிஆய்ரு நம்ம வேல அப்டி
அ
ஆ நம்ம வந்து பரம்பரயாவே கொஞ்ச ம் ஹ ஸ்ரீதீ எல்லா பெரியளா இருந்தோனா கொஞ்ச நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலா போலா அவ் அவ பாக்குறது மூடதூக்குற வேல
அ அ
அப்பா அம்மா அத தான பண்ண முடியு
ஆமா
ம் மூட தூக்கும் போது பசி வரும் அப்ப கண்டது சாப்பற மாரி ஆகும் அது டக்குன் டயத்துக்கு சாப்டு எந்திரச்சி வேல பாக்கணு
கரெக் டைத்துக்கு சாப்புட முடியாது
கரெக்ட் டையித்துக்குன்னா சாப்ப முடியாது இந்த கரெக்ட்டையத்துக்கு வந்து சாப்ட மாரி
எல்லாருமே அதுக்கு ஒத்து வரணு கரட்டு டயத்துக்கு சாப்
எல்லாரு ஒத்து வரணு ஒரே மாரி இருக்க மாட்டா இப்ப நம்மளுக் எனக்கு இப்ப அல்சர் பிரச்சன பாத்தீங்கன்னா எல்லாருக்கு ஒரேமாரி இருக்காது சில பேருக்கு தாங்கு ஆஹ சில பேர்க் தாங்கு
ஹ ஹ
அஹ
இந்த இந்த அந்த காலத்து சாப்பாடு சாப்புட்டு ஒரு வயசான டிக்கெட்டு ஒரு நாலஞ்சு டிக்கெட் க ஒ போனாதா அது வரய அதுக்கப்றோ இப்ப வர ஆளு எல்லாருமே பிரச்சன பண்ண ஆரம்பிச்சாடாங்க டயத்துக்கு சாப்புட்ணுன்னு
ஆ ஆ
அப்ப சாப்புட்டு ஒடம்ப தேம்பா வெச்சிருந்த ஆள்டா அவுங்களே டா எவ்வள் நேரோ அனாலு ஒரு நாள் கூட பட்டியாக் கெடக்றாங்க
ஆமா
ம்
வீட்ல தங்கச்சில்லா நல்லா இருக்காலா உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி போட்டு நல்லா இருக்கா மாப்ள நல்லா பாத்துக்குறாரா சேர் சேரி
நா கூட என்னமோ நெனைச்சே
ஆ சேரி சேரி
ம்
இப்ப ஓர் பொண்ணு தானே இதுக்கு
ஆமா ஒரு பொண்ணே எயா பொண்ணு
சேர் சேரி
அ
சேர் சேரி அவுங்க அப்பா தானே எறந்து பேயிட்டாக
யார் அப்பா
ஓ தங்கச்சியோட அப்பா
ஆமா முடியாம இருந்தாரு
அவுக அவுங்க சித்தி எங்கிருக்காக
ம் சித்தியா இங்க இங்கே இருக்காக நம்ம வீட்டு சைடு தா பக்கத்துலேயே இருக்காக
இங்க கூட்டிட்டு வண்டிங்களா அங்கிருந்து
கூட்டி வந்ன்டாக
சேரி சேரி
எங்க அம்மா வந்து கூட்டி வந்துருச்சு
சேரி ஜ அவுங்க ஒத்தாலா இருப்பாங்னோ
ம் இன்னொரு பொண்ணு படிச்சு முடிச்சிட்டு அதுவும் சென்னையில ஒர்க் பண்ணுது
சென்னையில இருக்கா சேரி சேரி ம்
ம்
சேரி உங்க சித்திய பாத்துக்கோங்க பத்திரமா ம்
நம்ம தானே பாத்துக்கணு அவுங்ளுக் யார் இருக்க
ஆமா
ம் ஆமா ஆமா எயாசித்தி பாவோ ரொம்ப நல்ல மனுஷி
ஓ
ம் எதையுமே கண்டுக்காது யார பத்தியு பேசாது
நிஜமாலியே சொல்றியா உள் குத்துஒழிச்சு சொல்ற மாரி இருக்
உண்மையிலேதா சொல்றே அவுங்கள மாரி ஒரு நல்ல கேரக்டர் இந்த உலகத்திலே இல்ல
ஓ சேரி சேரி
எப்பயு ஏதாச்சு ஒன்னு நடக்கு பாவோ
ஆ புள்ளைகள்லா எத்தன மணிக்கு வருங்க
எப்போவு இது ஒரு பிள்ளய பன்னென்டு மணிக்கு வந்துச்சு
சேரி
இன்னொரு புள்ள எப்போவு போல சாய்ந்தரோ வரு
சேர் சேரி
ம்
சேரி ஒங்க அம்மா அப்பால எல்லாரு நல்லாருக்காகள
எல்லாரு நல்லாருக்காக
எல்லார்யு கேட்டேன் சொல்லுங்க
ம் சேர்
சேரி நாள பின்ன இங்கிட்டு வந்தீங்ன்னா வாங்க
ம் சேரி
சேர் சேர் நா அப்பறோ கூப்புறே